ஹெலோ
ஹலோ
ம் பேஃக்ரவுண்ட் நாய்ஸ் வருது பாருங்க ப்ரோ லைட்டா
அ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ஆ ப்ரோ எங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்ளா இப்போ கூட
இல்ல இல்ல வீட்லதா இருக்க
இப்ப ப்ரோ டைமு
எனக்கா எனக்கு நா ஃபோர் ஓ கிளாக்
ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் மந்தானா
ஆமா நாலு மணி வரைக்
இன்னிக்கு லீவா
இல்ல இல்ல ஒர்க்ல தா இருக்கே இப்பதா முடிச்சே ஸ்ட்டு ஃப்ரீயா உக்காந்துருவே
ம்
மறுஃடி போணு அவ்ளதா இன்னு ஒரு கால் அவ்ள தா இந்த கால் பேசிட்டு போணு
ம் சுத்தலாம் போறீங்ளா இல்லியா சென்னை அங்க இங்க
எங்க ப்ரோ சுத்தறது நமக்கு டயடு ப்ரோ கொஞ்சோ பைக்ல போய் அடிபட்ருச்சு கால்ல அடிபட்ருச்சு
ஓ சென்னைல எங்க ப்ரோ கேட்க கூடாதா இதெல்லா கேக்லால ஆ ஓகே ஓகே ம் வேற ப்ரோ
வேற நீங்கதா சொல்னு இது இந்த மாரி எனக்கு காலடி அடிப்பட்டதுனால வெளிய எங்கியு போறதில்ல
ஆ
அதனாலதா எனக்கே குடுத்தாங்க ஒர்க் ஃப்ரம்மு
ஆ ஆ ஆ நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ட்டிங்ளா இப்போ
இப்ப ஆமா இப்ப ஒரு மாசமா ஒர்க் ஃப்ரம்தா பண்ணிட்ருக்கே
ஆ ஆ
அடி கம்பெனி கால் சரியாய் ஞ்சினா வான்ட்ருவாங்க வாரத்துல ரெண் நாள் போணு அப்ற மறுடியு கம்பெனி அப்டியே செரியா போயிரு நாட்கள் ஓடிரு எங்க இதுல எங்க வெளிய போறது
ஆமா மா நீங்க மேரிடா இல்ல சிங்க இப்போதைக்கு சிங்களா
சிங்கிளாதா இருக்கே கல்யாண இன்னு கல்யாணம் பண்ணா இந்த சம்பளம் பத்தாது ப்ரோ எப்டியோ ஒரு எம்பது பத்து கல்யாண்லா இப்போதிக் கெடையாது ப்ரோ எப்டியு டொண்ட்டி எயிட் டொண்ட்டி செவன்
இப்ப டொண்டி ஃபோர் இருக்குமா உங்களுக்
டுவன்ட்டி ஃபை
டுவண்டி ஃபை ம்
அதா இன்னு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் குள்ள ஓரளவுக்கு ப்ராபிட் பாத்துட்டு ஒரு வீட ஒன் ஆ இது என்னது நேட்டிவ்ல ஒரு வீட்ட கட்டிட்டு இப்பதா லேண்ட் வாங்கியிருக்க இனிமேல் தா வீடு கட்ட ஆரம்பிக்கணு கட்டிட்டு அதுக்கப்ரோ கல்யாணம் பண்றத பத்தி யோசிக்கலா
ம் யோசிக்கலா அதுக்கப்புற தா யோசிக்கலான் இருக்கீங்க எங்க இதுலல்லா அப்டி இல்ல ப்ரோ முஸ்லிம்ஸ்ல எல்லா டுவெண்டி பை இயர்ஸ்லயே கல்யாணம் பண்ணிடுவங்க டுவென்டி ஃபைவ் இல்லனா டுவேண்டி டி ஃபோர் லயே கல்யாணம் முடிச்சடுவாங்க
டுவென்டி ஃபைவ்லயே வெண்டி என்ன டுவெண்டி ஃபைவ்லையா
ஆமா டுவென்டி ஃபைவ் டுவெண்டி ஃ போர் அவ்வளதா அதுலயே கல்யாண முச்ச நெறயபேர் இருப்பாங்க தேட்டி வரைக்கு போவாங்க
ம்
ம் பொண்ணுங்கக்கெல்லா எயிட்டீன் எல்லா பண்ணுவாங்க இப்ப வந்து அவ்ளோ இல்ல படிக்க போறாங்க இல்ல முஸ்லிம்ஸ் நிறைய பேர் அதால டுவென்டி பிளஸ் தான் டுவென்டி ஒன் அந்த ஏஜ்ல
ஆனா அந்த கல்யாண எல்லா செமையா இருக்கு உங்க இதுல எல்லா பாத்திருக்க நெறைய அந்த படு தா இதெல்லா வே
ஆமாமாமா
பரவால்ல நாலா பாத்திருக்கேனே ஓருத்தவ ஃப்ரெண்டு அவுங்க அண்ண கல்யாண சொல்ட்டு ஒரு வாட்டி போயிருந்தே அப்ப பாத்த எப்டி வந்து அந்த இப்ப ஒரு இது மாரி வெச்சுருவாங்க நடுவுல இந்த சைடு பொண்ணு இருக்கு இந்த சைடு பைய இருக்கு ரெண்டு பேரு பாத்து கூடாதும்பாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டு தா
அப்பறோ அந்த இதுவு வந்து இங்க இருந்து இது பண்ணுவிங்க அது என்னா சொல்லுவாங்க இது கட்றது
அ அதுல நெறைய இருக்கு ப்ரோ ஆனா ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி எல்லாமே மாரிருச்சி ப்ரோ
ம் எங்க இதுல தாலிம்பாங்க உங்க இதுல அது பேரு என்ன சொல்வாங்க
ம்ம இது காலிபோத்
தாளிப்பு
ஆமா காலி போட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா அது போட்டுனே இருக்கணுனு எல்லா அவசிய இல்ல ப்ரோ இப்ப தாலி போட்டுனே இருப்பாங்கல்ல அது அந்த மாரில்லா இல்ல
எங்கது போட்டுக்கிட்டேதா இருப்பாங்க
அது தெரியு
ம்
ம் முன்னெல்லா வந்து சாங் கூட போட மாட்டாங்க ப்ரோ இந்த மாரி மேரேஜ்ல எல்லா இப்பல்லா டிஜே போட்டு ஆட விடுறாங்க ஆமா எல்லாமே மாறிடுச்சு ஆமா எப்படி சொல்லணுனா பொண்ணுங்க பசங்க கூடாதுனு இருக்கு எப்படி சொல்லணுனா நிச்சயதார்த்தம் ஆனப்பிறகு கூட பேசிக்க கூடாது அந்த வெல் லெவலுக்கு இருக்கு ப்ரோ எங்க அம்மா அப்பா எல்லா எங்க அம்மாக்கு வந்து அந்த மேடையில வருவாங்கல்ல கல்யாணத்துக்கு அது வரைக்கு எங்க அப் அப்பா ஃபோட்டோ கூட காமிக்கலையா எங்கள் தாத்தாலா அவளோ சித்ரவாத அப்படி பண்ணிருக்காங்க அவர் அவர் கல்யாணல்லா இப்பெல்லா அப்படி இல்லை எங்க அண்ணாக்கு வந்து ஒன் இயர் ஆச்சு மேரட் ஆகி
ஆ ஆ
அவருக்கெல்லா அப்டி இல்ல அது நிச்சயதார்த்த இல்ல அது ஆயிட்ட பிறகு அவன் சுத்தினு இருந்தா கூப்புட்ன்னு கால்லா பேசவா அந்த மாரி லவ் பண்ற மாரி சுத்
ஆ ஆ அந்த மாரிலா இருக்கு இப்பெல்லா மாறிடுச்சுல்ல ஜென்ரேஷனு
ஆமா ஜென்ரேஷன்க்கு ஏத்த மாரி எல்லாரு மாறிட்டாங்க
ஆ அந்த மாரி நெறைய இருக்கு இப்பல எங்க ம் பேசலாமே
கேட்டே அப்புற ஏதாவது பிளாக் ஆகிட போது பர்சனல் அப்டின்னு
பர்ஷ்னல் அப்டின்ல ச் அதெல்லா ஒன்னு அந்த அளவுக்குலா எதிர் பாக்க மாட்டாங்க
ஆ ஆ ஓகே ஓகே பேசுங்க
ம் அப்புறோ இது அந்த மாரிலா எங்க ஊர்லல்லா இப்ப வீடு கட்டி அடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்ச அதுவே ஒரு வருஷ ஆகி போயிறு லோனு கட்ட கட்டுறதுக்கு அது லோனு அடுத்த இன்னோ கொஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணு நெறையா தலைவலி அதுக்கப்பறம் ப்ப நெறைய டுவெண்டி எயிட் வயசுல எல்லா பொண்ணு தருவானுங்களானனு தெர்ல வேற
அருமல்ல ஃப்ரோ
அதுவா எங்க இதுல எல்லா இங்கருங்க அ எங்க இதுல வந்து தருவாங்கல்லா இல்ல எங்க இதுல இருவத் எட்டு வயசாயிச்சுனால மாப்ள வயசாயிடுச்சுன்னு தர மாட்டாங்க ஏ இத்தனால கல்யாணம் பண்ல அவருக் ஏதாவது இதுக்கு இது இருக்கா அப்டின்னு கேட்பானுங்க ஆனா வீடு கட்லன்னு வைங்களே ஒனக் வீடு உள்ள ஒண்ணு இல்ல நாங் உனக் எப்
ப்ரோ ஆனா அது கிராமத்து சைடு தா லைக் அந்த மாரி பாக் ன்னு இந்த மா இங்கெல்லா அதேதா நீங்க வந்து இப்போ சென்னையில இருக்கீங்க வச்சுக்கோங்களே நார்மலா நீங்க சும்மா ஒரு லவ் பண்றீங்க வச்சுக்கோங்க லவ் பண்ணி இந்த மாரி மேரி பண்ணா கூட பொண்ணு வந்து நல்லா வெயிட்டா இருந்தா கூட லைக் நல்லா பணக்காரங்களா இருந்தாக் கூட பொண்ணு நல்லா ட்ரூவ்வா அவங்ள லவ் பண்ணி இந்த மாரி அவங்க டேடி அப்பா கிட்ட சொல்லி இந்த மாரி பண்ணாக்கூட அது பாக்கவே மாட்டாங்க சிட் டி சைடுல்லா அது பாக்கமாட்
கம்மனு அதா நானே அதா யோசிக்கிறே சிவனேன்னு சிட்டி சைடே பொண்ணு பாத்துல்லாமானு கராம அங்க ஒத்துக்மாட்
ப்ரோ நான் லவ் பண்ணிருக்கீங்களா நீங்க ஃபாஸ்ட்டுல இல்லையா என்னா ஃப்ரோ டுவெண்டிஃபைவ் ஏஜ் ஆவுது
டுவென்டி ஃபைவ் இயர்ஸு அந்த அளவுக்குல இல்ல ஃப்ரோ
காலேஜ் டைம் அந்த மாரி
நா காலேஜ்லா எங்க போற லவ் பண்றதுக்கு நேர நா காலேஜ்க்குள்ளயே போ மாட் டேன் வெளியேவே அப்டியே போயிட்டு வெயிட்டிங்ஹால்ல உக்காந்து இருந்துட்டு அப்டியே ஏந்திருச்சி வந்துருவே கேட்டா கா வீட்ல கேட்ட காலேஜ் குடுக்க மாட்டேன்ருவ வெயிட்டிங்ஹால் இருக்கு எல்லா பசங்க படு எனக்கு அந்த நேரத்துல அந்த மாரிசு பசங்கங் இருந்தாங்க யாருமே பொண்ண பாக் கூடாது அப்டின்னு அப்படிங்கற ஒரு இது ஆ சண்ட ரவுடிச எதாவது புல்ல எதாவது இது பண்ணுச்சே எங்க கிளாஸ்ல ச்சி பெ அப்டின்ட்டு போயிடுவானுங்க ஆனா அந்த புள்ளைங்கல்லு சைட்டடிக்கு
ம் ஆமா அப்பனா அது அப்டில்லா இல்ல ஆமா ஆமா
நல்லா அது ஒரு கெத்தா இருக்கு
ஆமா பொண்ணுங்கள பாக்காம இருந்தா அது ஒரு கெத்து மொரட்டு சிங்கள் அது இது சொல்லிட்டுப்
பாம்மா அந்த மாரிதா அதேதா அதேதா அந்த மாரியே நா இருந்துட்டே கடசிவரைங் ஆனா ஃப்ரெண்ட்டெல்லா நெறைய பேர் இருக்காங்க பட் நான் யாரையு அவங்க லவ் பண்ணாங்களா என்னல்லா தெரியாது டீப் ஃப்ரெண்டு எனக்கு கிட்டத்தட்ட அப்டில்லா பாத்தீங்கன்னா எனக்கு ஆ இப்ப ஒரு எப்டி பாத்தாலு ஒரு ஒரு பாஞ்சி இருவது பேரு
வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றீங்களா ஃப்ரோ எங்கயாவது இந்த மாரி
ஆ நீங்க சொன்ன மாரி நா வந்து லவ்வரா என்னா இது பொண்ணுங் கூட போமாட்டே ப்ரெண்ட் ஃப்ரெண்டா போனா போவே அவ்ளோதா அந்த புள்ளைங்கலு கூப்படுங்க போல இன்னைக்கு பீச்சுக்கு போலா
ஆ
அப்புறோ த் இதுக்கு போலா இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போணு நாம லவ் பண்ணா ஒரு புள்ள என்ன பண்ணு நீ எதுக்கு அந்த புள்ளைய கூட்டு போன இந்த
ம்மா ஆமா இப்ப எவ்ளோ வந்துருச்சு ஃப்ரோ லவ் மட்டு இல்ல மங்கி சொல்றாங்க பெஞ்சிங் சொல்றாங்க எவ்ளோ சிச்சுவேஷன்ஷிப்பு
என்னங்க இப்பெல்லா சொல்றீங்க எனக்கு இதெல்லா தெரிய
ஃப்ரோ என்ன ஃப்ரோ நீங்க சென்னையில இருந்துட்டு தெரெலன்னு சொல்றீங்க சிச்சுவேஷன்ஷிப்னா எப்டி சொல்றதுனா லவர்ஸ் கிட்ட இருப்பாங்கல்ல லைக் எந்த மாரினா ஃபிசிக்கல்லா ஆ அ சாரி ஃப்ரோ சாரி ஃப்ரோ ஆ வேற சொல்லுரே வேற வே ஏதாவது பேசுவோ
ஓகே அந்த மாரி நறைய இருக்கு
ஆ ஆ ஆ
ஓகேதா நமக்கு ஜாலியாதா இருக்கு லைஃப்ஸ் கல்லு உங்க லவ் பண்றத விட இது ஓகேவா இருக்
ஆ ஆ
சப்போஸ் எல்லா என்ன சொல்லுவாங்க இப்ப இது என்னது என்னடா ஒரு பொண்ணுங்குட்ட கூட பேசணுது கூட இல்லையாம்பாங்க எனக்கு இப்ப பாஞ்சு ஃப்ரெண்டு நௌ இது க்கு போனாலு ஆ சப்போஸ் ஊருக்கு போனாலு அங்கெனக் இருக்கு இங்க இருந்தாலு எனக் ஃப்ரெண்ட் இருக்குது நா ஒர்க்கு போனாவ்தா எனக் டவுட் டு எதாவ் ஒன்னு எங்கா போணு ட்ரெஸ் எடுக்க போணும்னாலு அங்கையி எனக் ஃப்ரெண்டிருக்கு
ம்
நா எங்க கூப்ட்டாலு இல்ல நா வர்ல எனக்கு வேல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு என்ட்ட அமோண்ட்டில் ல அப்டினா ஒடனே ஏய் எனக்கு அமோண்டு வாய்ண்டு வா அம்ச்சுட்டாப்டினா அந்த பொண்ணு எ பையனுக்கு அம்ச்சுடுவானுக்கிலான் தெர்ல சுடுவானுக பட் அந்த பொண்ட்ட போயிட்டு எனக்கு அர்ஜென் அம்ச்சுடு அப்டினா அம்ச்சிடு வாங்க அந்த மாத்ரிதா எனக்கு நெறையா பேரு பொண்ணுங்கல்லா போ இப்ப கூட பாத்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு வந்தோ அது ஏற்காடு எல்லா போயிட்டு வந்தோ ஒரு நால் பசங்க அஞ்சு பொண்ணுங்க அதுங்க வந்து பசங்கங்கால வந்தாங்கங்கிறதகொசரோ இல்ல நா கூப்ட்ட வா எல்லா ஒன்னா போயிட்டு வர்லா அப்டின பிறகு அவுங்க செரி ஓகே போலா அப்டின் அப்பயிமே அவுங்க லவ் பண்றாங்களல்லா எனக்கு தெர்ல இது வரைக்கு அவங்களு சொன்னதில்ல பட் நா லவ் பண்ல்ல ஃப்ரெண்டு் அவ்ள தா அவங்க சப்ப அவ்ங்க வீட்டுக்கு தெரியு
ஆ ஐ டி லைஃப்ல்லா லைக் மூவில பாக்குற மாரி ஜாலியா இருக்கு சொல்றாங்கல்ல ப்ரோ
ஜாலியாலா இருக்காது ப்ரோ ஜாலியாலா இருக்காது கன்னா புன்னான்த் திட்டுவாங்க ம்
ட்ரிப்பெல்லா கூட்டு போவாங்களா ப்ரோ இந்த மாரி ஒன் இயர் அந்த மாரில ட்ரி இது ஐ டி லயே அவ்ங்க ட்ரிப் எல்லா கூட்ன்போவாங்க அந்த மாரி சொன்னாங்ளே ப்ரோ எங் எங்யோ லாங்லா அப்டியா
ஆமா அவ்ங்கள கூட்டு போ மாட்டாங்க உங்க சப்போஸ் மேனேஜர் நல்லவனா இருந்தானா வாங்க ட்ரிப்பு போலான் கூட்டு போவாரு அந்த டீம மட்டு இல்ல அப்டினா ஒன்னு பண்
இப்ப எப்டி சொல்ணுனா மேனேஜருங்கன்னா ஒரே ஒரு மேரே மேனேஜர் கம்பெனிக்கிருக்காது ஒரு ஒரு டீம்
ஒவ்வொர்தர் அதுக்கு மேல ஒருத்தர்ருப்பாரு இந்த மேனேஜருகல்ல ஒரு மேல அதுக்கு மேலதா எம் டி
ஓகே
ஆபி சோ அந்தந்த அவனுக் பாத்தினா அஞ்சு அ இவுனுக் பாத்
இப்ப வந்து ஒரு டீம்க்கு ஒரு டீம்க்கு லீடர் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க வெச்சுக்கோங்க டீம்க்கு அந்த டீம்க்கு ஒரு லீடர் இருக்கிற பேரு தா மேனேஜ்
மேனேஜர் ஆமா எனக்கு மேனேஜர் அவரு அவருக்கு மேல மேனேஜர் இன்னொர்தர்ருக்கார்
சேலரி வாங்குவ
அதாவ்து எனக்கு மேலா இருக்க மேனேஜரு ஒரு எழுவ து எம்பது தொண்ணூறு அவருக்கு இதப்பொறுத்து வாங்குவாரு அவருக்கு மேல இருக்கறவர்ல்லா எப்டியு ஒரு ரெண்டு லட்சம் பக் கோ வாங்வாரு
ஆ ஓகே ப்ரோ கால் டிஸ்கனெட் பண்ணி கனெட் பண்ட்டா ஆ ஓ கே